வணக்கம் தோழி நல்லா இருக் கீங்களா
தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கல் வந்து மாசுபடாம பாதுகாக்கறது வந்து எப்படி
ம்
அதன் மூலம் நம்மளுடைய எதிர்கால சந்ததிய நிறைக்க நம்ம என்னென்ன செய்யலாம் அப்டிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழி
ஆம் பேசலாமா சொல்லுங்க
ந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து வரும் நவீன காலத்துல வந்து இன்னைக்கு மாசு கட்டுப்பாடுங்கறது வந்து நிச்சயமா செய்யப்பட வேண்டிதுல ஒண்ணா இருக்கு இப்ப மாஸ்சுப் படுதலே வந்து பாத்தீங்கன்னா கா ற்று மாசுபடுதல் நீர் மாசுபடுதல் அந்த மாதிரி நமக் க்கு வந்து இயற்கை எல்லாமே வந்து இன்னிக்கு மாசுபட்டுட்டுதா இருக்கு அந்த மாசுபாட்ட குறைப்பதற்கு நம்ம என்னென்ன பண்ணலா அப்டிங்கறத பத்திதா இன்னிக்கு நம்ம கலந்தாலோசிக்க போறோ இப்பர் நீர் நிலைகள் எல்லா நம்ம எப்டி பாதுகாக்கலா அப்டின்னா நம்ம வந்து எந்த ஒரு ஆ தொழிற்சாலையினுடைய ரசாயனத்தை எல்லா வந்துட்டு நீர்நிலைகள்ல வந்து விற்றதே இன்னிக்கு வலக்கமா இரு க்கு அந்த மாதிரி பண்றது வந்து முற்றிலு வந்துட்டு தவிர்க்கப்படணு இப்ப நம்ம ஆறு அல்லது கடல் அந்த மாதிரி இயற்கையான நீர் நிலைகளுக்கு போகும்போது மனிதர்களாகிய நாம் வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருள்களையோ அல்லது துணி மணிகளையோ நம்ம வந்து அந்த நீர் நிலைகள்ல வந்து நிச்சயமா போடக் கூடாது ஒவ்வொருவர் நம் நாம வந்து சுய கட்டுப் பாடோட நம்ம வந்து நடந்து கொண்டு நம் இருக்கக்கூடிய நீர்நிலைகளு இருக்குற எடத்தையு சுத்தமா வெச்சுக்கிட்டோம்னா நிச்சிமா அந்த நீர்நிலைகளு வந்து சுத்தமா இருக்கு அதில் வாழக்கூடிய உயிரினங்களு வந்துட்டு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமா கவு வாலும் தோழி
கரெக்ட்டுதா
காற்று மாசுபாட்ட நீங்க எப்டி குறைக்கலா அத பத்தி பேசுங்க
காற்று மாசுபட்ட குறைக்கிற்துக்கு நெறையா வந்து வண்டி வாகனங்கள கொஞ்சோ கொறச் ச்சுக்கணு அ வண்டி இல்லன்னா வண்டி வாகனத்துல வந்து இந்த டீசலுக்கு பதிலா அ எலக்ட்ரிக்ல ஓடுற வண்டிய வந்து பயன்படுத்தணு அது மாரி பயன் எ அத பயன்படுத்தும் போது அவுங்கள அந்த காற்றுல வரக்கூடிய அந்த மா ஓசோன்ல வரக்கூடிய அந்த மாசுபாடுகள் வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும் நெறை அதே மாதிரி வண்டியு வந்து ஒழுங்கா பராமரிக்கணு இந்த சைலன்சர்ல அடப்பு ஏற்ப் பட்டாலோ ஓட்ட ஏற்பட்டாலோதா அந்த கா காத்து அந்த அ வ வண்டி ஓடும்போது அந்த கருப்பு கருப்பா பொக வருது அதனாலதா அந்த அந்த கருப்பா வர அந்த பொகதா போயி வான்மண்டலத்தை பாதிச்சி நமக்கு மழ வரவிடாம பண்ணுது இயற்கைய பாதிக்கிது அதனால பலவித பிரச்சனைகளும் மனிதர்களும் அனுபவிக்கிறாங்க இதெல்லா தவிர்க்கணும்னா வருஷத்துக் ஒரு தடவ வண்டிய வந்து சர்வீஸ்க்கு விடணும் வண்டிய பராமரிப்பு பண்ணணும் அதே மாதிரி நல்ல தரமான பெ ட்ரோல் டீசல்லு வாங்கி யூஸ் பண்ணணும் வண்டிக்கு அப்பப்போ வந்து இந்த ஆயில்லா மாத்தி ஃபில்டர்ல் ஆயில்லா செக் பண்ணி அதுல க மாசுபடியாம இருக்கா எல்லான்னு தரமா இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லா பண்ணும் போது நமக்கு தா வா வாகனங்கள இயக்கும் போது நமக்கு அந்த புகை வந்து கருப்பான பொக வராம நமக்கு நா நார்மலா பொக வரும்போது உனக்கு அந்த கூட பயணிக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சன வராது நா காற்றுக்கும் வந்து இது போயி ம தீங்கு விளை விக்காம இருக் ஆனா நம்
நிச்சயமா தோழி சரியா சொன்னீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடு தவிக்கிறதுக்கு ஒரு முக்கிய வலிவகைகள் வந்து அதிக மரங்கள வந்து நடணும் ஏன்னா அந்த ம ரங்கள் வந்து நிச்சயமா கார்பன் டை ஆக்சைடு உள்ள இழுத்துட்டு மனிதர்களுக்கு தேவையான ஆக் சிஜன வந்து வெளியில விடும் ஏன்னா இன்றைய நவீன காலகட்டத்துல எங்க பார்த்தாலும் மரத்த வந்து வெட்டியறாங்க அதனாலதான் கோவிட் காலத்துல நம்ம ஆக்சிஜனே வெல கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட் டோம் மீண்டும் அப்டி ஒரு நில மை வராம இருக்கணும் அப்படினா நாமளும் சரி நம்மள சந்தைகளோ சரி நிச்சயமா பிறந்த நாள் திருமண நாள் அன்னைக்கு ஏதேதோ நல்ல காரியங்கள் செய்யிறோம் ஆனா நம்மளுடைய அந்த அந்த நாட்கனுடைய ஒரு நல்லதோர் செயல் எல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு மரமோ செடியோ வச்சு வளர்த்தணும் அதுவே வந்து நம்மளுக் சுற்றத்தார் இருப்பவர்களுக்கும் நம்ம வந்து கற்று கொடுத்தா நிச்சயமா அதுவே ஒவ்வொருத்தரும் தெரிந்து செய்யும் போது இந்த பூமி வந்து திரும்பவும் பழைய ஒரு ஆரோக்கியமான பூமியை வந்து நிச்சயமா வந் மாறும் அதே மாதிரி நெருப் பு வச்சு பிளாஸ்டிக்க குளுத்துறது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு செய்யக்கூடாது தோழி அந்த மாதிரியே சிறு சிறு விழிப்புணர்வுகள் வந்து மக்களிடையே இருந்தாலே வந்து இயற்கை வந்து மாசுபடாம வந்து நிச்சயம் இருக்கும் அதே மாதி ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட்னால ஒரு ஓடக்கூடிய மின்சார வாகனங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அதை வந்து பெருசா காட் ற்று மாசுபாட்டை வந்து ஏற்படுத்தாது இப்ப இரு சக்கர வாகனம்மாகட்டும் நான்கு சக்கர வாகனம்மாகட்டும் அந்த மின்சாரத்திலேயே எங்களுக் கூடிய வாகனங்கள் வந்து வந்துடுச்சு அதா வாங்கி நம்ம அ திக அளவுல பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு அந்த காற்று வந்து மாசுபடாம இருக்
ம் எங்க ஊர்ல பஸ்சே வந்துருச்சு அந்த மாரி
எதுல
ஆ மின்சாரத்துல மின்சாரத்துல இயங்குற பஸ்ஸு பேட்ரி
ஓ பரவால்ல தோழி
போட்டுன்டு வண்டி ஓட்றாங்க
ஓ அதல்லா உண்மையாவே வந் து பெரிய நல்ல விஷ்யோல்ல தோழி
அது மாரி ரெண்டாவது அதுல போறதே தெரியிலம்மா நமக்கந்த பஸ்ஸுல சில சமயொ அந்த பொக வரு தெரியிங்ளா
ஆமா தோழி
த்த பெரட்டு அந்த அந்த மாதிரிலா இல்லாம இதுல போறதே தெரியில
ஓ அது பெரிய புரிய ஊருங்கிறனால அங்க சி க்கிரமே வி ட்டுட்டாங்க ஏங்க தோழி அந்த மாதிரி நவீன பேருந்துகள் வந்து வந்துருச்சு ம் நா வந்து இப் பதா கேள்விப்பட்றே
ம்
ரி பேட்ரில ஓட்ற பஸ்ஸுன் சொல்லிட்டு அது ஆ ஆமா தோழி ஆட்டோ வந்து இப்ப இப்ப வந்துருக்கு தோழி எங்க ஊருக்கு வர்ல ஆனா எங்கூரு கரையில கோவை மாவட்டத்துல வந்து ஒரு ஓனர் வந்து தனியா இப்பிடி மின்சாரத்துல இயங்கக்கூடிய ஆட்டோன் சொல்லிட்டு நாப்பதுலருந்து அறுவது எழுவது ஆட்டோ வந்து வாங்கி ஒரே கலர்ல வந்து விட்ருக்காரு
ம் ம்
ஆ அது வந்து பாத்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இல்லாதனால சார்ஜஸு கம்மி அது வேலை எடுத் த்து செய்றவங்களு ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டு குடுத்துட்டு மீதி தொகைகள் வந்து அந்த வண்டி ஓட்டுநரே வச்சுக்கிற மாதிரி ஒரு நெறயா வேலை வாய்ப்புகள் முகாம் வந்து நடத்த நடத்துனாங்க தோழி
சரி சரி
ஆ ஆட்டோ ஓட்றது க்கு வந்துட்டு சமூக வல வலைத்தளங்கள்ல வச்சு இன்ருவியூ வச்சு எடுப்பாங்க தோழி
ஆஹா
மே வந்து ஒரு வரவேற்கத்தக்கதா தா இருந்தது வருங்காலத்துல நிதி நிச்சியம்மா நீங்க சொல்ற மாதிரி அந்த பேருந்து வந்து எல்லா ஊர்களிலயுமே வந்து ஆ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு
உண்டு உண்டு கட்டாயோ வரு
நிச்சியமா தோழி அதே மாரி இந்த செல்போன் டவர்ஸ் கிட்ட வந்துட்டு நிச்சயமா வீடு கட்டக் கூடாது ஆ அது ல இருந்து வரக்கூடிய ரேஸ்கள் வந்து தாக்கத்த ஏற்படுத்து அப்டிங்கறனால வீடுகள் கட்டும் போது ஒரு குறிப்பிட்ட இடைவேளிலையாவது அந்த செல்போன் டவர்ஸ் வந்து இல்லாம பாத்துக்குறது வந்து நல்லது தோழி
இல்ல அது மட்டு இல்ல அந்த செல்போன் டவர் வந்து குடுக்குறவங்க வந்து வீட்டுக்கு மேலேயவெ இங்க நாங்க மாஸ் சார் இவ்ளோ பணம் தரோ சொல்றாங்க அதுக்கு அனுமதிக்கக் கூடாது ஏன்னா அது வந்து உடல் பருமனை குடுத்து நோய்க்கு நோய உண்டாக்கி சீக்கிரம் மரணம் சம்பவிக்கிறதுக்கு உபயோகமா ப பயன்படுத்த
நிச்சியமா தோழி அத பாத்தின விழிப்புணர்வு மக் க்களடேயே இருக்கணும் அதே மாதிரி நாடி வரக்கூடிய மனிதர்களு வந்துட்டு மனித உயிர்களை பலிகேடா ஆக்கணு தெரிஞ்சு அத வந்து வியாபார ஆக்கக்கூடாது ஒரு தெறந்த வெளியில ஐயோ அல்லது மக்கள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற இடங்கள்ல வந்து அந்த மாதிரி டவர்ஸ் வந்து அவுங்க வச்சுக்கிட்டாங்க அப்டினா அது மனித உயிரையு வந்து சேதப்படுத்தாது தோழி ஆ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்டினா இப்ப நம்ம இயற்கை சார்ந்த நீர் காற்று மின்சாரம் இத எல்லா நம்ம எப்டி மாசுபடாம பாத்துக்கறதுன் பாத்தோ அத வந்து வீட்டலவுல நம் நம்ம எப்டி வந்து பண்ணலா அப்டிங்கறத பத்தி நம்ம பேசுவோ தோழி அதாவது வந்து பாத்தீங்க அப்டின்னா தண்ணீர வந்து நிச்சயமா வீணாக்க கூடாது இப்ப நம்ம கையில பணோ இருந்தா அத நம்ம எப்டி பத்துரமா பாத்துக்குறோமோ அத விட ஆ தண்ணீர் வந்து ஒரு மிகப் பெரிய சொத்து ஆம் பைப்ப வந்து வேகமா திருப்பி விட்டு தண்ணீர் வேஸ்ட் பண் பண்றது அல்லது தண்ணீர் சுத் சுத்திகரிப்பு இயந்துரம் பயன்படுத்திறங்கதுல பாத்தீங்கனா ஒரு கொடோ தண்ணி சுத்திகரிக்கிறக்கு மூணு கொடோ தண்ணீ வெளியேறும் தோழி அந்த மாதிரி அந் இந்த நீர வந்து நம்ம வீணடிக்க கூடாது அந்த நீர் எ பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே அந்த பானைலா வெச்சு குடிக்கிற தண்ணி தா சத்தானதா இருந்துது இப் இப்ப இந்த எந்துரத்த பயன்டுத் த்துற நால தண்ணீர்ல இருக்கக்கூடிய எல்லா சத்துமே வெளியேறிறது
ம்
ந்த தண்ணிகள வீண்ணடிக் காம வெளில வாசல் தெளிக்கிறதுக்கோ அல்லது துணிமணி துவைப்பதற் கோ அல்லது செடி கொடிகளுக்கோ வந்துட் ட்டு ஊத்திக்கலா ஏ பயன்படுத் த்திக்கலா இல்லனா அந்த தண்ணீர வந்து நம்ம வேஸ்டாவோ கீழயோ வந்து நிச்சயமா விடக்கூடாது தோழி அதே மாதிரி பாத்தீங்கன்னாஸ் சில இடங்கள்ல வ வந்து சொட்டு சொட்டா தண்ணீர் வந்து வீண ஆயிட்ருக்கு நமக்கு பா த்தோ அப்டின்னா அது சின்னதாதான் தெரியு ஆனா வந்து ஒரு டப்பு வெச்சோ அப்டின்னா அது வந்து சீக்கிரமே நெறஞ்சுரு அந்த மாதிரி எல்லா இருக் இருக்கும் போது நிச்சயமா அத வந்து செரி செஞ்சா அந்த தண்ணீர் ர வந்து நம்ம பாதுகாத்துக்கணு தேவையில்லாம தண்ணீர வந்து வீண் பண்ணக் கூடாது அதே மாதிரி மின்சாரத்த பத்தி நம்ம பாக்கம் போது இப்ப ஒரு மூன்னு அல்லது நாலு ரூம் இருக்கு அப்டின்னா அனைத்து குடும்ப உறுப்பினர்களு மாலை வேளையில ஒரு ரூம் அல்லது ந்து இரண்டு ரூம்ல உக்காந்துக்கலா
ஆமா
அதே மாதிரி பயன்படுத்தி விட்டு ஏழுந்துருச்சு செல்லும் போது நிச்சயம் அந்த மின் விசிறி அல்லது அ அந்த லைட் எல்லாத்தையுமே வந்து உடனுக்குடன் வந்து நிச்சயமா அவுங்க வந்து ஆஃப் பண்ணிறனு
ம்
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஏசி பயன்படுத்துறாங்க அப்டின்னா ஏசிய நாங்க அதிகம் பயன்படுத்துனது கெடயாது இருந்தாலும் தோழிகள் மூலம் தெரிஞ்சுகிட்டது அதாவது இப்ப ஒரு ரூம் உள்ள போறாங்க அப்டின்னா அப்பதா புழுக்கமா இருக்குன்னு ஏசி வந்து ரொம்ப ஹைல பாங்ளலாமா அப்டி வெ வக்கும்போது தா கரண்ட்டு பில் வந்து ரொம்ப அதிகமாக இழுக்குமமா தோழி இப்ப பத்து மணிக்கு படுக்க போறோ அப்டின்னா எட்ரை மணிக்கே ஒரு இருபத்தி நாலு இருபத்தி முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ஒரு மீடியம் இதுல வச்சு விட்டுட்டு வாங்க அப்படினா அது ஒன்பதர பத்து நீங்கம் போது ஒங்களுக்கு அந்த ரூமே கூலிங்கா இருக்குமாமா கரண்ட் ட்டும் வந்தா அதிகமா இழுக்காதாமா தோழி ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே தா மொத்த கரண்ட்டு பில்லே வந்து வருமா
ஆ
ஆனா அந்த மாதிரி இல்லாம ஆ அதிகமாக பயன்படுத்தும் போது ஃபுல் ஸ்பீட்ல வச்சு பயன்படுத்தும் போது தா அவுங்களுக்கு கரண்ட் பில் வந்து அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரைக்கி வருதுன் சொல்றாங்க தோழி இதுல நம்ம என்ன பொருள் வேணாலு பயன்படுத்தலா ஆனா அத பயன்படுத்தக்கூடிய முறைய மட்டு சற்று மாற்ற ற்றி அமைத்தால் அது வந்து வீட்டுக்கும் நல்லது அந்த இயற்கை வளங்களும் வந்து அழியாம இருக்குன் சொல்லி ஒரு இதுல வந்து ஒரு த்தவங்க சொற்ப்பொழிவு ஆற்றுங்காங்க தோழி அதுல நெறயா நல்ல விஷ்ய வந்து அந்த ஏசி ரிலேட்டடா வந்துட்டு சொல்லி இருந்தாங்க தோழி அது ரொம்ப பயனுள்ள தகவலா தா வந்துட்டு இருந்தது
வ நீங்க சொல்லிதா நறைய விஷ்யொ எனக்கே புரியற்து
நி ச்சியமா தோழி அ தே மாரி பாத்தீங்கன்னா இந்த ஏர் கூலரூ வந்து கரண்ட்டு இழுக்கும் தோழி அது வேண்ணா கோடை காலத்துல பயன்படுத்துறதுக்காக எங்க வீட்ல இரு க்கு அத வந்து நம்ம என்ன பண்ணனுனா அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வந்து போட்டு விட்டுட்டு அந்த ரூம் கூலிங் ஆனொனே ஃபேன் போட்டு படுத்துக்கனு‌ தோழி அது தெரியாமல் நம்ம இரவு‌ முழுது ஓட விட்டுட்டோ அப்டின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு கரண்ட் பில் இரண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் வரைக்கி
ம் அய்யோ ம்
அதனால ஒரு அரை மணி நேர முக்கா‌ மணி நேரம் அந்த ரூம வந்து கூல் பண்ணிட்டு அப்பற நம்ம ஃபேன் போட்டுட்டோ